எப்டிருக்கீங்க அக்கா
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்க என்ன பண்றீங்க ஆ நல்லாருக்காங்க அக்கா
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே இங்க வந்து ஊர் திருவிழா ஒண்ணு
அ
அதனால வந்து செரி இங்க எல்லாரு நம்ம ஏன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கறவைங்க வந்து ஏதாவ்து திருவிழாக்குன்னு வந்து மாவெளக்கெடுப்பாங்க பொங்க வப்பாங்க சோ நாங்க வந்து செரி பக்கத்தூரா செரி போய் நம்ம சாமியாவ்து கும்ட்டு வந்துர்லா அப்டின்னு கெளம்பலா அப்டின்ட்டு இருக்கோ மத்தியானமா கொஞ்சோ நே நேரோ கழிச்சு போலா அப்டின் ம் நீங்க என்ன பண்றீங்க
நானா நா இப்பதா எல்லா வேலயு முடிச்சுட்டு பாப்பாவு தம்பியு இப்பதா சாப்ட வச்சுட்டு வந்தக்கா இதுக்கப்றோ தா எல்லாமே பண்ணணு அ மத்தியானோ சமைக்கணு
அட ஓகே ஓகே ஓகே நேத்து ஏதோ கோயிலுக்கு போறோ அப்டின்னு சொல்லிட்ருந்திங்கல்ல பக்கத்துக்கா தூரமா போனீங்ளா
கொஞ்சோ தூரந்தாக்கா எங்க குலதெய்வ கோவில் க்கு போனோ
ஓ சரி சரி சரி
அங்க வந்து ரொம்ப து அ வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து சாமி கும்புடுவாங்க அப்போ எல்லாரையு கூப்ட்டு வச்சு கும்டுவாங்க கொஞ்சோ சொந்த காரங்க அவுங்கல்லா சேந்து கும்டுவாங்க ஆனா ரொம்ப நாள் வந்து பாப்பா இல்லாம இருக்கவுங்க அப்றோ ரொம்ப ஒடம் சரியாம இருக்கவுங்கங்க அவுங்லெல்லா கூப்டுவாங்க அந்த சாமிக்கிட்ட வேண்டுனா கண்டிப்பா நல்லா நல்லது நட க்குனு அப்டினு ஒரு நம்பிக்க அடுத்த வர்ஷோ நீங்க ஏ அப்டி சொல்லுவாங்கன்னா அடுத்த வர்ஷோ நீங்ளு வந்து அது மாதிரி செய்ணு நீங்க எதனா வந்து குடுக்கணு எதனா மனசுல நெனச்சு எனக்கு இது செய்ங்க சாமி நா வந்து உனக்கு செய்றே அப்டின் சொல்லி நம்ம வந்து சொல்னுமா ஆமா வேண்டிக்றது சொன்னா சாமி வந்து குடுக்குன்னு ஒரு நம்பிக்க
ம் இந்த மாதிரி நறைய பக்கோ நறைய சாமி இந்த மாதிரி தானா இருக்
ஆமா இந்த மாசத்துல தா எல்லா திருவிழாவு வருது அப்டியே லைன்னா இந்த வாரோ ஒரு திருவிழா அடுத்த வாரோ ஒரு திருவிழா பொங்கலு அப்றோ மாவிளக்கு அப்றோம் ஆடு வெட்டுவாங்க
ஆ அதா
வேண்டுதல் வச்சோங்க அது மாரி
ம் நாங்ளு அந்த மாதிரி வர்ஷத்துல ஒரு தடவ அந்த மாதிரி பண்ணுவோ
ம் ம்
சாமிக்கு நாங்க வெட்டிட்டு படையள்ல்லா படைப்பாங்க அப்றோ நாங்க அ கொஞ்சோ நெருங்கிய சொந்த சொந்நகார க்காரங்கள மட்டு கூப்ட்டுட்டு அவுங்களுக்கு ஒன்னா ரெண்டு வேல இல்லன்னா கொஞ்சோ ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்ளுக்கு நைட்டே வர சொல்லிடுவோ காலையில வந்து கெடா வெட்டி சாப்பாட வந்து கோழி கெடா முட்டல்லா போட்டு ஒரு பெரிய விருந்து வச்சிருவோ
விருந்து வச்சிருவாங்க ஆமா அதே மாரிதாங்கா இங்கியு
அ இன்ன ஒரு வாரத்துக்கு முன்னே வேல ஆரம்மிச் அந்த வேல செய்ணு ஒரு வார்த்தைக்கு அப்றோ கெடா பொங்க முடி்சதுக்கு அப்றோ
அதுக்கு தனியாத ட்ர அதுக்கு தனியா ட்ரஸ் துணி அதெல்லாமே வந்து வாங்கிட்டு பசங்கள இப்பதான தெரியுது எங்க பாப்பாக்ல்லா இப்பதா தெரியுது புதுசா இருக்கு அவளுக்கு இதெல்லா சின்ன புள்ளைல போனது அ போ நியாபகோ இல்ல இப்பதா எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறா ஓ இப்டி பண்ணு மா அப்டி பண்ணுமோ அப்டின்ட்டு தம்பியு இப்ப கொஞ்சோ வளந்து டா நல்லா தெரிற அளவுக்கு வளந்துட்டா ஜாலியா இருக்கு ஓ நம்ம இந்த எடத்த விட்டு இன்னொரு எடத்துக்கு போறோமா அப்ப ஜாலி ஆ செம்ம வெயிலு அது மட்டுந்தா ஒரு ஆ எப்டி சொல்றது அது ம அது அதுதா தாங்க முடியல கொழந்தைங்களால நம்மளால வேற எதுவும் பண்ணவும் முடியாது இல்லைங்களா
ஆ இன்னொன்னு என்ன அப்டின்னா ஆ அவ நாமளும் அந்த வய தாண்டிதான வந்தோ பொறப்ப ஜாலிய தா இரு க்கும் ஆனா நம்மளுக் என்னன்னா ஐயயோ போயிட்டு வத்தா இந்த வேல செய்யணுமே அந்த வேல செய்யணுமே அது கெடக்குது இது கெடக்குது வேல செய்ய முடியாது அப்டிங்கிற மாதிரியும் இருக்கும் ஆனா அவங்களுக்குல்லாம் குட்டிஸ்க்கு நல்லா ஜாலியா இருக்கும்
ஆமா போயிட்டு வந்துட்டோ போ போம்போதல்லா நல்லா ஜா ஜாலியா இருந்தாங்க வரும்போதும் அப்டிதா இருந்தாங்க ஆனா வீட்டுக்கு வந்துட்டு டூ டேஸ் அதோட ஆ ரெஸ்ட் எடுக்கறது வேல எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சிச்சு
கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நாமளே பண்ணாலும் அந்த ஒரு குசியா இருக்கும் போறப்பவும் இருக்கும் போலா இப்டி பண்ணலாம் பூ வச்சக்கணும் பொடவ கட்டணும்
ஆமா நறைய புது புது ஆளுங்களா பாக்குறா இல்லைங்களா ஓ அவங்க அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது மாரி பண்ண ட்ரை பண்றாங்க பண்ண மாட்டறாங்க வந்து பா த்துக்கறா ஓ இதெல்லா இப்டி பண்றாங்களா வா நம்மளும் பண்ணலா
தன்னா ஆமா ஆமா இருக்கும் இருக்கும் இருக்கும் நாமளே அதுக்கு அந்த ஒரு இதுல இருந்து தானே வந்த நம்மளுக்கு இரு க்கிற மாரி இவங்களுக்கும் அந்த ஒரு இது இரு ல்ல இன்னொன்னு அந்த திருவிழாலல்லா வந்து பொம்ம கொண்டு வருவாங்க இவங்களுக்கு பாத்தட்டு அந்த பொம்ம வீட்ல இருக்கும் இருந்தாலும் நா வந்
அதே பொம்மைய மறுப படியும் மறுபடியும் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு ஒரே கலரு ஒரே மாடல்லு அதுவும் தம்பி இருக்க பெரிய பெரி இந்த லாரி ஜே சி பி ஆ அதுதா ரொம்ப பாலு இது இது மட்டுந்தா ரொம்ப விரும்பி அ வாங்கறது ஆமா
அது இன்ன ஒண்ணு ஆ அது மொதல்ல நாம சின்ன வயசுல ப்ப கூட அந்த பொருளோட விலையெல்லா கம்மியாதா இருந்தது இப்ப பாத்தா நூறு நூ த்தம்பது கம்மியால்லா இல்ல கம்மியா இருந்ததுன்னா அதா இருக்குங்கிறாங்க ஒன்ன ன்னும் அதிக ரேஞ்சல தா போகுது
சாதாரண நாள அதே பொம்ம வந்து ஒரு நூறு ரூபா நூத்தி அம்பது ரூபா விக்கிறவங்க இப்ப இந்த திருவிழால்லா கண்டிப்பா பசங்கல்லா கேட்பாங்க அடம் பிடிப்பாங்கன்னா வேல ஏத்தி சொல்றது ஐநூறுபா இல்ல நாங்க போண வாரந்தா இதே பொம்மைய வாங்குணோ ஐநூறுபா இல்ல எரநூத்தம்பது ரூபான்னா கூட இல்லம்மா ஐநூறு ரூபானா வாங்குங்க இல்லன்னா நீங்க போங்கம்மா அப்டின்னு சொ
இல்ல ஆ நாம இருந்தாலும் டிமாண்ட் இருக்கிற நம்ம ஏத்திக்க முடியும் இன்னும் ஏத்த முடியுமா
ஆமா ஆமா
ஆமா
கூட அவரு வந்து கீழ போயிட்டு எங்க பக்கத் வீட்ல வந்து மரோல்லா வெட்றாங்க அத வந்து வேடிக்க பாக் குறாரு பே எப்டி இவுங்கெல்லா இதெல்லா பண்றாங்க அப்டின் சொல்லிட்டு பெரிய ஜே சி பி வந்துருக்கு அது க்ளீன் பண்ணுதா அவருகிட்ட போயி காட்றா அவே ஏங்கிட்டயு இருக்கு பாருங்க அப்டின்ட்டு அவரு சொல்றாரு நா வந்து சின்ன ஜே சி பி ஓட்டுற நீ பெரிய ஜே சி
தெரியு தெரிய அதெல்லா அவுங்களுக் இப்ப அந்த ஆர்வோருக்கு இன்னோன்னு ஏ எதுக்கு அப்டின்னு கேக்குறக்கு ஒரு பக்குவோ அதனால கொஸ்டின் எல்லா அதிகமா வரு
பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுனால வந்து கேக்குறா ஏ ஏ ஏ அப்டின்னு சொல்லிட்டு அவர யோசிச்சு பேசுறாரு இப்போ
ம் ம் ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு
ஆமா அவுங்க அக்கா தொல்ல பண்ணாலு போ நீ போயி விளையாடு போ நீ போ உனக்கு நீ போயி உ ஹோம் ஆமா நீ போயி ஹோம் ஒர்க் பண்ணு போ ஹோம் ஒர்க் இல்ல உனக்கு செஸ்ல ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க பாரு போ அப்டின்னு சொல்ற அளவுக்கு வளந்துட்டாரு அவரு
அதுவே அவங்க அவங்க இது பண்றாங்கல்ல கொஞ்சோ கொஞ்சமா நீ அக்காவு அம்மா மாதிரி தானு சொல்லுவாங்களா அவுங்க எல்லா டேக்கேர் பண்ணிக்குவா
நல்லா நல்லாதா இருக்காங்க ரெண்டு பேரு ஜாலியா ஹாப்பியா நல்லா விளையாடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள எதனா ஒரு சண்ட வந்து
அ ஆமா இப்ப தம்பி அடுச்சாலு அடுச்சு வச்சிருவா
ஆ தம்பியா நல்லா அடிப்பாங்க எல்லாரையு அடிப்பா அவே
அதா
இப்போ அது தெரியல அவனக்கு அடிச்சா ஆ ரியாக்ட் பண்றாங்க மேபி அதனால அடிக்கிறானா அது தெரியல கொஞ்சோ கஷ்டமாதா ஹேண்டல் பண்ண வேண்டியதா இருக்கு அவன ஆ புரிஞ்சுக்கவே முடியல எ எப்டி சாஃப்டாதா இருக்கா அப்டின்னு நெனச்சா ரொம்ப ஹார்ஷா ஹேண்டல் பண்றா ஹார்ஷான்னு நெனச்சா சாஃப்டா ஹேண்டல் பண்றா என்ன பண்றதுன்னே தெரியில
பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வித்தியாசோ இருக்கு இல்லையா அதனால அந்த அந்த ஒரு இது வரு நா பாப்பாவ அன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தோ எங்கனா நா சொல்லியிருந்தே இப்ப வந்து ஆ ம் வெளியில போனாலே வந்து யாராவது எதாவது குடுத்தா வாங்க கூடாதுனு அப்படின்னுல்லா சொல்லி வச்சிருந்தே ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தோமா அங்க வந்து அவுங்க வந்து பொங்கல் குடுத் தாங்க பிரசாதோ குடுத்ததுக்கு அ அ அம்மா யார்டயு வாங்க கூடாதுனு சொல்லிக்கிறாங்க உங்க கிட்டலா நா வாங்க மாட்டேனு டேரைக்டா சொல்டா ம் அதனால அ
பட் அது ஒரு நல்ல விஷ்யோ இல்லிங்ளா பாப்பா சொல்றா இல்லியா ஆ எங்க அம்மா சொன்னாங்க நம்ம இத செய்ய கூடாதுன்ட்டு பட் ஏ ஏ ஃபஸ் ட்லல்லா குட்டி பிள்ளைல எ பொண்ணு அப்படிதா இந்தா பட் இப்ப இப்ப அம்மா தான பாத்துக்கலான் சொல்லிட்டு பண்ணுவா ஆமா இப்ப பெரிய பொண்ணுமா எனக்கு தெரியுமா நம்ம இவங்ககிட்ட வாங்குனா ஒன்னு பிரச்சன இல்லம்மா நம்ம வாங்கி க்லாமா அதனால வாங்கிக்கோ வாங்கிக்கோ
இப்ப அறிவர் சொல்ற அளவு ஆ
ஆமா இப்ப இருக்க பசங்க எல்லாமே நம்பல்லா எங்க அம்மால்லா பாக் கண்ண இப்டி உருட்னாலே நம்ம இப்பியு அப்பிடிதா எங்க அம்மா அவ் பேர சொல்லி கூப்ட்டாலே அவ்வளதா அவ்ளந்தா போய் ஆ போய்டுவ ஆனா இப்ப இருக்க பச அங்கல்லா வந்து இரும்மா வர எனக்கு வேல இருக்குல்ல பிஸியா இருக்குல்ல தண்ணி மோண்வான்னா கூட அம்மா நா பிஸியா இருக்கம்மா நா தண்ணி இல்ல நீ போய் மோண்டுக்கோமா எழ் ந்து அப்டின் சொல்ற அளவுக்கு வளந்துட்டாங்க
இன்னொன்னு நமக்கு குட்டியா வேல வாங்குறது அத எடுத்துட்டு வா இத எடுத்துட்டு வா நீ அப்படி பண்ணல்ல அப்பாவுக்கு மட்டு கொண்டந்து குடுத்த எனக்கு குடுக்
ஏ குடுக்க மாட்ற அவ நா படிக்கும் போது எ ப்ராஜெக்ட் நாந் தா பண்ண அவ படிக்கு போது அவளோடுது சேத்து நாந் தா பண்ற இப்ப
நாம மெரட்ன காலம் போய் நம்மள மெரட்ற காலோ வந்து
ஆமா இப்போ ஆ எப்டி சொல்றது ஆ அவங்க அப்டி பண்ற மாரியு குடுக்க மாட்றாங்க அவ்வளோ கஷ்டமா குடுக்குறாங்க எப்டி அந்த ஒரு எப்பிடி அந்த கொழந்த வந்து பெயிண்ட் பண்ணு
அ என்னங்க அ இப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப வளந்திருக்காங்க பசங்க அப்ப இருந்த இன்டெலிஜென்ட்ட விட இப்ப இருக்கிற இன்டெலிஜென்டா எல்லா கொழந்தைங்களுமே இருக்கு சோ அதனால அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து எஜிகேஷனு அந்த மாரி கொண்டு போறாங்க வேறெது இல்ல
ஆமா நல்லா ஆ ப்ரைட்டா வர்ணு அப்டின் சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ஹோம் ஒர்க் குடுக்குறாங்க மா நம்ம வீட்லே செய்லா நீ வாமா எனக்கு செய்ய தெரியாது தியா அப்டின்னா இல்ல இல்ல பரவால்ல நம்ம ட்ரை பண்லா வாமா அப்டின் சொல்லி நம் நம்ளையு வந்து அதுல இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சாரிடா சேரி நாங்க பக்கத்துக்கே இது பண்றோ ம்
கா நா அப்றமா பேசுற
ம் ஓகே ம் பாய்டா பாய்
ஆ பாய்கா ஓ